ஹலோ
ஹலோ
ஆ கேக்கிதா
ஆ கேக்கிதுங்
ஆ குட் ஈவ்னிங்
குட் ஈவ்னிங்
ஆ என்ன பண்றீங்க
ம்
என்ன பண்றீங்க
காலேஜ் படிச்ட்டுருக்கு காலேஜ் படிச்ட்டுருக்கு
ஆ காலேஜ் உங்க காலேஜ் லைஃப்லா எப்டி போகுது
ம் இப்ப நா செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கே ஓகேதா நல்லாதா போது
அப் அப்டியா ஆ என்ன சப்ஜெட்டு எடுத்து படிக்கிறீங்க
ஆ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்ட்டுருக்க
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா ஐ டி ஃபீல் மாதிரியா
ஆமாங்
ஆ செரி செரி ஆ உங்க ஸ்கூல் லைஃப் பத்தி சொல்றீங்களா
ம் ஸ்கூல் ஃலை ஸ்கூல் லைஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நல்லா பாண்டிங்கா இருந்துச்சு
கோயட்ட நீங்க
ஆமா
கோயட் காலேஜ்ல படிச்சீங்ளா கோயட் ஸ்கூல் படிச்சீங்ளா
ஆமாங்
அப்ப நல்லாருக்குல்ல
ஆமாங்
ஜாரியா
ஆமாங்
ஆக்சுவலா உங்க அ சப்ஜெக்ட் டீச்சர் எடுத்த டீச் பண்ண அவங்க நேம் எல்லா உங்களுக்கு ஞாபக இருக்கா
இருக்கு
இருக்கா சொல்லுங்க
இருக்கு ம் நா லவன்த் டுவெல்த் படிக்கு போது பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்தா படிச்சு அப்போ தமிழ்க்கு மேனகா ஒரு மேம் இருந்தா இங்க்லீஷ்கு சாரு இருந்தாரு சரவணன் சாரு பயாலஜிக்கி ஒரு மேம் இருந்தா தமிழி சொல்லி ஒரு மேம் இருந்தா ம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு தேன்மொழி மேம் இருந்தா ஃபிசிக்ஸ்க்கு ருத்ரா மேமு கெமிஸ்ட்ரிக்கு ஆராதனா மேம்
இதான சொன்னீங்க
ஆ பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸு
பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா உங்களுக்கு பாட்னிஸ்வான சுவாலஜி வராது அப்டியா பாட்னி சுவாலஜுக்கு பதிலா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆட் ஆயிருக்கு
ம் தமிழு இங்க்லிஷு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸும் பயாலஜில பாட்னியு இருக்கு ஸ்வாலஜியு இருக்கு
அஸ்ஸு இல்ல அப்டிதான
ஆ மேக்ஸ் மட்டு இரு கரி
மேத்த மேத்தமிக்ஸு வரல்ல ஆ் சரி சரி ஆ கோயட் ன்னா ஜாலியா இருந்திருக்கு சேட்ட பண்ணிருப்பீங்க பசங்க பொண்ணுங்க இதான
இல்லலைங்க அப்படியெல்லா இல்லைங்க நான் படிக்கிற பொண்ணுங் அப்படியல்லா இல்ல
அப்டியா படிக்கிற பொண்ணா அப்டியா டென்த்ல என்ன ஸ்கோர் பண்ணீங்க
ஆ் ஃபோர் செவன்டி
ஃபோர் செவன்டியா பெட்டருதா டுவெல்த்ல
ஃபை செவன்ட்டி
ஃபை செவன்ட்டி ஆ அறுநூறுக்கா
ஆமாங்
இது நல்ல மார்க் தான ஏன் நீங்க அந்த ஸ்கோர் எடுத்து அந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க காலேஜ்ல வேற எதாவது ஃபீல்ட் சேந்துருக்கலால
கிளாட் எக்ஸாம் பாஸ் ஆனங்காட்டி நா ஐடி ஃபீல் போய்ட்ட
கேட் எக்ஸாம் பாஸ் ஆனால ஐடி ஐடி ஐ யா ஐடி ஃபீல்டா
வெறு ஐடி தா
ஐடியா ஆ ஐடினா அப்ப ஃபியூச்சர்ல அ ஐ டி டிபார்ட்மெண்ட் போவீங்க ஆ நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்டிதான
ஆமாங்
ம் மந்த்லி ஒன் லெக் டூ லெக்
ஆமாங்
லைஃப் செட்டில் ஆயிரு லைஃப் பத்தி என்ன ப்ளான் வெச்சிருக்கீங்க
ம் இப்போ பி ஜி படிக்கறங் அடு ட்டு ஆ இன்னு கொஞ்சோ மேல படிக்கணு படிச்சிட்டு அதுக்கப்றோ ஆ பிசினஸ் இல்லைனா ஒர்க் இது போலா இல்லனா கவுர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலான்ட்டு
அ இதுவே உங்களுக்கு நல்ல ஃபீல்டு ஐ டி டிபார்ட்மெண்ட் நீங்க போலால்ல
ஐ டி டிபார்ட்மெண்ட் போனா எம்ப்ளாயா ஒர்க் பண்ண முடியு ஆனா கவர்மெண்ட் ஜாப் பாக்கும்போது அ நல்லா இருக்கு அதனாலயே
கவர்மெண்ட் ஜாப்னா நீங்க அதுக்கேத்த மாரி டி கோப் இந்த மாரி நெறயா இருக்கு தமிழ் பி ஏ தமிழ் கூட எடுத்ருக்கலா அதுக்கு சம்மந்தமான எதா ஒண்ணு எடுத்துருக்கலால உங்களுக்கு அந்த ஸ்டடிஸ்க்கு கொஞ்சோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு
ம்
மேல படிக்கணுனா என்ன மாரி ஸ்டடிஸ் படிக்க போறீங்க
ஆ எம் எஸ் இ
எம் எஸ் சி எம் எஸ் சில இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்திக்காலல்ல இதுலயு
ஆ சைபர் கிரைம் அப்டி
ஓஹோ சைஃபர் கிரைமா
ஆம்
உஹ படிக்க படிக்க ஆ சைபர் கிரைம்ல்லா நீங்க படிச்சட்டீங்க இல்ல டிபார்ட்மெண்ட்குள்ள வெயிட்டிங் அப்டினா இந்த மாரி பயந்து பயந்தெல்லா யாருக்கு பேசணு அப்டின்ற அவசியோல்லா இருக்காதில்ல
உ இந்த ஆப்ல நா ஆட் ஆயி இப்பதா ஃபர்ஸ்ட் டைம் கால் பேசுறங் அதனாலதா கொஞ்சோ இதாகுதுங்
ஆப்ல்ல ஒன்னு பிரச்சன இல்ல நீங்க எப்பயும்போல இருக்கலா பாய் ஃப்ரெண்ட்ஸ்ல்லா ப்பாங்கதான பாய் ஃப்ரெண்ட்ஸு செரி நீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்டினாலு ஒரு பொண்ணு கிட்ட எப்டி பேசனுமோ அந்த மாரி நீங்க பேசிக்கங்க சார் பாங்க எதாவது ஒன்னு பத்தி நம்ம டீட்டெய்லா பேசிக்கலா
ஓகே
உங்க ஸ்கூல் லைஃப் பத்தி சொல்லுங்க கொஞ்ஜோ ஆக்சுலா அதுல நெறயா ஃபண்ணான மூமெண்ட்லா இருக்குல்ல பண்ணான மூமெண்ட் சேடான மூமெண்ட்டு கு மேல நெறயா இருக்குல்ல நீங்க சொன்னா சொல்ட்டே போவீங்க அப்டிது இல்லயா
ம்
இல்லயா
ம் ஸ்கூல் லைஃப் பொறுத்த வரைக்கு நல்லா படிக்கணு அப்டி நெனச்சங் நான் நெனச்ச ஸ்கோர் எடுத்தங் அப்றோ விஜய் சார பாக்கணுனு ரொம்ப நாள் ஆச அதா டிஸ்டிக் ரேங்க் மார்க் எடுத்து போய் பாத்த அவ்ளதா
ஆக்சுலா விஜய் சார் இல்ல விஜய் சி எம் நவ்
அ நவ் இப்போ பட் நா அப்போ படிக்கும்போது சார், அண்ணா அப்டி
அ அப்ப படிக்கும் போது அண்ணா, சார் ஆனா இப்போ நீங்க ப்ரொனௌன்ஸேஷன் பண்ணும்போது
பி எம் சொல்லணு
சி எம் சார் சொல்லணு
ஓகே
கரக்ட் கரெட் தான
கரெக்டு தா
ஆ சரி கொஞ்ச சொல்ல அவர பத்தி தெரிஞ்சதுலா சொல்ல முடியுமா எது அளவுக்கு நீங்க அவனே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆ இருக்கீங்க எந்த அளவுக்கு அவர புரிஞ்சி அவர பத்தி தெரிஞ்சிருக்குன்னு நா தெரிஞ்சுக்கலாமா
ம் ம் எங்க ஃபேமிலி எல்லாருமே விஜய் ஃபேன் தா அதே மாரி நானு அப்டே வளந்துட்ட பாக்கணுன் ரொம்ப நாள் ஆசை போய் பாத்த ஃபேமிலியோட ரொம்ப புடிச்சிருன்ச்சி அப்றோ நெறைய ஹெல்ப் பண்ண ஆ பாத்துட்டேங்
ஆஹா சரி சரி எங்க பாத்தீங்க சென்னை
ஆஹ் ஆமா சென்னை போயிருந்தேங்
இதுக்காகவே சென்னை போனீங்களா
இல்லலைங் ஆ நா வந்து கோயம்புத்தூர் லெவல் மார்க் எடுத்தங்காட்டி சென்னை கூட்டு போயிருந்தாங் அப்போ போய் பாத்தங்
மீல் வப்பாங்களே அட கிஃப்ட் குடுக்குறது சி எம் சார் அந்த மாதிரி
ஆ அவார்ட் பங்க்ஷன் ஆமாங் அதுக்குதா போயிருந்த ஆமாங்
ஆ
வாங்குனேங்
வாங் வாங்கலியா
வாங்கனேங்
வாங்கனீங்களா வாங்கனீங்கன்னா சொல்லவேல்லியே அது ஆஹ் ரொம்ப ஒரு பெருமப்படக்கூடிய ஒரு விஷயமாச்சே
ஆமங்
ஆக்சுவலா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹீரோயின் மாதிரி நீங்க சி எம் சார் கையில நீங்க வாங்கிருக்கீங்க கிஃப்ட் நெறைய பேருக்கு இந்த ஆ ஆப்ச்சுரிக்லா கெடச்சிருக்காதுல
காமங்
வேற என்ன தெரியு அவர பத்தி பஸ்ட்டு எதுனால ஓ ய ஓ உங்களுக்குன்னு ஆ பட்டிகுலரா உங்களுக்கு அவர பத்தி எதூ புடிச்சி அந்த மாரி எது இருக்கா
ம் நெறைய பேத்துக்கு அவரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ம் கொரோனா டைம்லலா நெறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு பேதா அந்த டிசாஸ்டர் அது மாறி எல்லா வரும்போது ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்றோ நல்ல ஆக்டர்
ஆ நல்ல ஆக்டர் மட்டுமா
ம்
நல்லா சிங்கர்
ஷிங்கர் அ எல்லாமே
ஆ இதெல்லா சொல்லலியே சொல்லணுல அவ்ளதா உங்களுக்கு தெரியுமா பதட்டப்படுறீங்களா
தெரியு பட் கொஞ்சோ மட்டு சொல்லு
இல்ல சொல்லங்க எல்லாமே சொல்லுங்க தெரிஞ்சு எவ்ளோ தெரியுமோ அவ்ளோவு சொல்லுங்க
ஓகே
ஆக்சுலா இப்போ வந்துட்டு சி எம் சார் வந்துட்டு ஆ அகைன் வந்துட்டு ஒரு மூவி நடிக்குறதா ஒரு ப்ளான் இருக்காரு அப்டின்னா அது வந்துட்டு அவருக்கு அ தங்கச்சி அப்டின்ற ரோல் வந்துட்டு உங்களுக்கு கூப் உங்கள கூப்புறாங்க அப்போ நீங்க எந்த மாதிரி ஒரு சந்தோஷோ எந்த மாரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க நீங்க
ம் ஒரு பெஸ்ட் மொமென்டா இருக்கு ஃபஸ்டே நா அவர்கிட்ட அவர்கிட்ட போம்போதே எனக்கு ஹார்ட் பீட் எல்லா ஓவரா இருந்ச்சி அதுவே எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சி அவருக்கு ஆமாங்க அ ஆமங் இதே மாரி அவர் கூட நடிக் கனுனா இப்டிதா ஆ வந்திச்சி
ஆஹா சரி நா மேபி பாத்துருக்கலா
ஆமா
ஆ செரி ஆ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அ உங்கள கூப்புறாரு இந்த மாதிரி ஆ தங்கச்சி ரோல் வந்துட்டு நீங்க பண்றீங்ளா ஆ ஆ அப்டின்னு அவரே வந்துட்டு பர்சனலா உங்களுக்கு கால் பண்ணி கேக்குறாரு
ம் என்னால ஃபஸ்டே நம்பவே முடியாது அத
ஆ செரி ஆ
நம்பரக்கே எப்டி பத்து நிமிஷ வேணு
பத்து நிமிஷோ ஒரு சி எம் சார் வெயிட் பண்ணுவாரா உங்களுக்காக
ஏங்க அது இல்ல நா கன்ஃபார்ம் வரேன் சொல்லிருவே பட் இப்டியெல்லா நடந்து ச்சு அப்டிங்கறத ரியலைஸ் பண்றக்கு எனக்கு இதாகுல்லங்
அ ஆ ஆகு பஃஸ்ட்டு நீங்க அந்த இதெல்லா யார் யார்டல்லா சொல்லுவீங்க
ஃபஸ்ட்டு என்னோட பேரன்ட்ஸ் கிட்டதா சொல்லுவே அப்புறோ என்னோட பிரதர் ஃப்ரெண்ட்ஸு அப்றோ ரிலேட்டிவ்ஸ் அது அதுக்குள்ள அப்டி சொல்லுவே
ம் சரி சரி அந்த மு முமன்டுமே
ஆமா
ஆ சரி சரி நெக்ஸ்ட் வேற வேற இன்னு வேற எதுவு உங்களுக்கு ப்ளான் இருக்கா ஃபியூச்சர்ல
இல்ல
இல்ல அவ்ளோதானா
அவ்ளோதா
ஆ செரி செரி நா கொஞ்ச நேரோ கழிச்சி கூப்புட்டா
ஓகே
ம் சே